ஹலோ ஆ கேக்குது ப்ரோ சாப்டியா ப்ரோ
ம் சாப்டோ ப்ரோ நீங்க என்ன ப்ரோ சாப்டீங்க
நானு பக்கட் பிரியாணி சாப்ட்டேன் ப்ரோ ஆ வேல
பக்கீட்டு ப்ரோ ஒழுங்கா பேசு ப்ரோ இல்லனா ரிஜெக்ட் ஆய்டும் ப்ரோ
பக்கெட் பிரியாணி சாப்டேன் ப்ரோ
பக்கெட் பிரியாணி சாப்ட்டியா எவ்ளவு ப்ரோ பக்கெட் பிரியாணி
நானூருபா
நானூருபா எவ்டி யார் போகணும் யார் போட்டுகாது நானூறு ரூபா கீழ கட்சிதா
ப்ரோ சம்பாரிச்சேன் ப்ரோ நானு ஐ டீ ல ஒர்க் பண்றேன் ப்ரோ ஆ ஐ டீ ல ஒர்க் பண்றே ப்ரோ
சேரி ப்ரோ சேரி ப்ரோ எப்ப எவ்ள எத்தின வருசம் ப்ரோ ஒர்க் பண்றீங்க
ம் நேத்தா ப்ரோ சேந்த வேலையில
நேத்து போடசு போனஸா வெல்கம் போனஸா ப்ரோ
ஆ ஹ நேத்து அட்மிஷன் போட்டாவே கையில கேஷ ஆயிரூபா தருவாங்க
ப்ரோ பெரிய ஸ்கேம் ஆட்யிக்கிற ப்ரோ நீ
ஏன் ப்ரோ என்ன ப்ரோ இப்டி சொல்ற கைல தான் காசு தண்டாங்களே அங்க தராங்க ப்ரோ அப்ப ஏன் ப்ரோ ஸ்கேம் அவங்க தான் ப்ரோ ஸ்கேம் ஆயிட்டுக்கறாங்க
ப்ரோ அப்ப என்ன சேத்த விடு ப்ரோ
ப்ரோ அப்டிலா கடையாது ப்ரோ அது வந்து எச் ஆர் ஓட ஃப்ரெண்டு ப்ரோ நானு
செரி விடு ஒன்னா பச்சீங்களா
ஹ ஒரே பெஞ்ச இல்ல ப்ரோ அதனாலதான் ப்ரோ ஏச் ஆர் தெரிஞ்சவங்க அதனால் தான்
ப்ரோ இப்ப நம்மளும் தெரிச் பிரண்டு ஃபிரண்ட்ஸ் ஆயிட்டோல ப்ரோ என்னையும் சேத்து விடு ப்ரோ
ப்ரோ நீ எங்க ப்ரோ இருக்க சம்பளம் வாங்க வரையா இல்லையா ப்ரோ ஆ அன்னைகி நை நயின் ஹண்ரடு
போனு
அ நைன் ஹண்ரட் வேலை நைன் ஹண்டரட் வேலைக்கு போனல
ப்ரோ எப்போ ப்ரோ கடைக்கும் அது
ப்ரோ இப்ப அதுக்குத்தா ப்ரோ எல்லாரு பசங்கல்லா போறாங்க வர்லயா ப்ரோ நீ
ப்ரோ ஆன் த வே ப்ரோ வெயிட் பண்ண சொல்லு ப்ரோ
எங்க ப்ரோ இருக்க நீ கர்ட்டா
வீட்லக்கீற ப்ரோ தூங்கினுக்குறே
தூங்கினுக்கீறியா செரி தூங்கு ப்றோ நாளைக்கி எய்ந்து வா ப்ரோ பாத்துக்கலா உ காஸ் தர நா உ காச ஒம்போது பேரா பிச்சுக்கிறோ ப்ரோ ஆளுக்கு நூறுபான்ட்டு
ப்ரோ ப்ரோ இன்னா ப்ரோ இதல்லா தப்பு ப்ரோ அடுத்த ஒழைப்பெல்லா யூஸ் பண்ண கூடாது ப்ரோ
ப்ரோ இன்னா ப்ரோ நீங்க எல்லாத்தையு மறந்திடுவீங்களா ப்ரோ நீங்கதா இதயே மறந்துடுங்க ப்ரோ தொப்பி மற்ந்துட்டு வன்ட்டீங்க துணி மறந்துட்டீங்க
ப்ரோ அப்புறோ நாபகோ வந்துச்சுல ப்ரோ
எங்க ப்ரோ ஞாபகோ வந்துச்சு நாங்க ஞாபகோ பத்தனோ ப்ரோ செல மரோ வெய்ங்க
அதே இப்ப நீங்க ஞாபகோ பத்துட்டீங்கோ அவள்தா
ஓ அப்ப உங்குளுக்கு மூ சொந்த மூளையே இல்ல ப்ரோ
ப்ரோ இந்த மேரி சின்ன விஷ்யோலா மூளையே யூஸ் பண்ண மாட்டோ பெரிய பெரிய விஷ்யத்துக்குல்லா யூஸ் பண்ணுவோ ப்ரோ
ப்ரோ இன்னா ப்ரோ இவ்ளோ நேரமா பேசினுக்குறே இப்பதா மூணு நிம்ஷமே ஆவ போது வெறுப்பாவுது
ப்ரோ டைம் டைமு டைம் போயிடோ போல செகண்ட்ஸ் போக மாட்டேங்குது ப்ரோ இது எவளோ ப்ரோ வந்துருக்கோ ஒரு பத்துரவுண்டு இருக்குமா
அ வன்ட்றுக்கோ ப்ரோ போதோல
ஆமா ப்ரோ
ஓ நா யார் பேசுறேன்னு தெர்தா ப்ரோ
ப்ரோ தெர்லயே ப்ரோ
தெர்லியா ப்ரோ இன்னிக்கோ ஐஸ் க்ரீம் ஆ ராஹுல்தா ப்ரோ
எப்புடி ப்ரோ பேர்ல ஞாபகோ கர்ட்டா சொல்றீங்க
ம் ஐஸ் பாய் வரயா ப்ரோ இன்னிக்கோ
ப்ரோ நா வந்து நாலு கை போடுவே இவுனுங்க பேசி வெச்சுன்னு ஒரே கை போட்டுனு என்ன ஏமாத்திடுவாங்கோ என்னால சுத் த முடியாது‌‌ ப்ரோ டயடா இருக்கு‌ ப்ரோ
வேன்னா வேடிக்க வா வேடிக்க
எப்டி என்ன
நா ன்னா ஃப்ரோ பண்ணே உன்ன
வீட்டுக்கு போவேனு நென்ச்ச ஒடனே அவுட் ஆனதுகூட தெரியாம மறுபடியு வெள்ளாட்ற
என்ன ஆமா நீயென்ன பாக்கல அவள வீட்டுக்குலா போல அவள அங்க ரொம்ப நேரமு ஒள்ஞ்சினுந்த உங் உன்‌ன டப்பா அடிக்னோனா அஸ்ட்ருப்ப
அப்பறோ உங்க எல்லாரயோ கண்டுபுச்ட்டே அவள்தா நம்ம போய் ஒள்ஞ்சிக்கலானு
ஆ
நல்ல வேல சுகுமார் வந்து காப்பாத்துனா ஃப்ரோ என்ன
ஓ சுகுமார் ஆமா அப்புறமா வெளான்னீங்களா‌ நீங்க அப்புறோ வீட்டுக்கு போயிட்டியா இதா சாக்குனு
ஃப்ரோ அவ அவனு அவன இவனுங்கலா சேந்து வெள்ளாட வுடுறானுங்க ப்ரோ எங்க எங்க எ ஏரியாக்குலா வறா பூன எத்துனு இந்து ஓடியாறா ஒலிம்பிக்ல ஒடியார்றா மாதிரி டார்ச் வெச்சிக்குன்னு
ஆ ஓ உங்க உங்க தெருவுல வந்துச்சா இந்த வாட்டியா
எங்க தெருவு டவறாண்ட வரா
ஆ சுத்தி எங்கனா ஒடில்லா
புல் ரூல்ஸ் ரூல்ஸு டெவலப் பண்ணேக்குறானுங்கொ வந்தாலே
ஐயோ ஐயோ எப்டிடா கண்டுபுடிச்ச அப்பறொ
கை போட்டீங்களா ப்ரோ கேம்ஸ் ஸ்டாட் ஆய்ச்
புரிய்ல ஃப்ரோ கேம் ஸ்டார்ட் ஆய்ச்சா போ காஸ் வாய்ன்ட்டு‌ வந்த ப்ரோ போயிட்டு வந்தானாக்கா அதுலேந்து அப்டியே சீனு டேய்
ப்ரோ நம்ம அங்க விளால்லா ப்ரோ கம்பெனியாண்ட
கம்பெனியாண் டயா
ப்ரோ என்னா ப்ரோ ஒரே நாய்ஸா இர்க்குது ப்ரோ கொஞ்சொ தனியா வந்து பேசுங் ப்ரோ பிஸ்னஸ்னா ஒழுங்கா நடக்கணும் ப்ரோ
ப்ரோ எல்லாருமே பசங்கல்லா வன்ட்டானுங்க கும்பலா வன்ட்டானுங்க எல்லா
நாய் மாறி கொலச்சின்னு இருக்றானுங் ப்ரோ அவனுங் ஒரு நாலு பிஸ்கெட் எடுத்து போடு ப்ரோ
ஹலோ கேக்குதா ம்
ப்ரோ எதனா பேசு ப்ரோ சாவித்யமா
நீ எதனா கேளு ப்ரோ நீ கேக்ற கேள்வி எதா ஒரு பதில் சொல்லுவ
ப்ரோ அது எப்டி ப்ரோ நானே பேசு நானே எபெக்ட் போட்ட நீயு அப்ப எபெக்ட் போட்ணு ப்ரோ
ஓஹோ லவ் பண்றியா ப்ரோ
யார ப்ரோ
யாரையா லவ் பண்றியா ப்ரோ
ப்ரோ யாரு என்ன யாரு கெட்க்கில ப்ரோ நீங்க யார ப்ரோ லவ் பண்றீங்க கல்யாணொ ஆய்ச்சா ப்ரோ
நா ஒரு பையன லவ் பண்ற ப்ரோ
தெர்து ப்ரோ உங்க வாய்ஸ பாத்தாலே எனக் தெர்து
ம் தப்பா நென ஆ இல்ல ப்ரோ என்ன தப்பால்ல நெனக்கெலல்ல
ஆஹ்ஹா அது இது காமன் ப்ரோ இப்பல்லா உங்களுக்கு புடிச்சிர்க்குது நீங்க செய்றீங்கோ
ஓ ஓ தப்பு இல்லல்ல உன்க்கு தெரிது ஆனா மத்தவங்களுக்கு தெரிய மாட்டுது இன்னேர்த்துக்கு எதா பேசுனீங்களானே தெர்ல ப்ரோ நா வரலபா
ப்ரோ நீ நடுவ்ல எதுனா போய் பேசு ப்ரோ
டேய் ராகுல் டேய் நாய்ஸா இருக்குதா நாய்ஸா இருக்குதா நீ பேஸ்
ப்ரோ டிஸ்டபனெஸா இருக்குது ப்ரோ அப்றோ நா ரிஜெக்ட் ஆய்டும் ப்ரோ
ப்ரோ இரு ப்ரோ இன்னு கொஞ்சந்தா இன்னு ஒரு நால் நிம் நால் நிம்ஷொ டேய்
ப்ரோ ப்ரோ லாஸ்டா லாஸ் உங்களுக்தா ப்ரோ இப்ப இன்ன நீ மைனஸ்லதா போய்னு இருக்கு காசு
ப்ரொ
ப்ரோ அவ கொழந்தயா அவ சைல்டு ப்ரோ மொத்தமே சைல்டு தா அந் வீட்ல அந்த கொழந்தயே தெள் தெளிவா இருக்கும் ப்ரோ இவனோட
ப்ரோ இங்க செம்பேட்ல டிராபிக்கா இருக்கு இங்க சரியான சத்தமா இருக்கு
ப்ரோ டிராபிக் உருவாக்குறதே இவனுங்க தா ப்ரோ
ஆ
ப்ரோ பாட்னருன்ற எப்டின்னா அவுங் வீட்லகிற கொய்ந்தயே அவனோட தெளிவா இருக்கு ப்ரோ
ஆ
பாட்னர் கூடல்லா சேராதீங்க ப்ரோ தயவுசெந் அப்புறோ நீங்க
நா ஏ ப்ரோ இப்டி சொல்ற நல்ல பைய தா ப்ரோ அவ எத்தன வாட்டி உனக் கேட்டரிங் கூட்னு போய்
ப்ரோ அவுங் வீட்லக்கிற கொயந்தையே அவனோட தெளிவா இருக்கும் ப்ரோ
முது முதுல குடுத்துறீங்களா ப்ரோ முன்னாடி ஒரு மாரி பின்னாடி ஒரு மாரி பேசறீங்களா அவங்கிட்ட
ப்ரோ அவனே அவ முன்னாடியே பேசுவ ப்ரோ நான்னு
ஆ அவ முன்னாடி பேசீங்களா பேசறீங்களா ப்ரோ இப்ப போன் குடுக்குற
ப்ரோ கொடுங்க ப்ரோ அவனா ப்ரோ பயமா ப்ரோ கொழந்தகிட்ட பேசது ப்ரோ ஜாலிய பேசுவ ப்ரோ கொழந்திகிட்டலா நானு
ஹலோ
அலோ
ப்ரோ கன்ஃபார்ம் ரிஜெக்ட் ப்ரோ கன்ஃபார்ம் இந்த கால் ரிஜெக்டட்
தைவு செய்து தைவு செய்து கட் பண்ண நானு இந்த காலே ரிஜெட் ஆக போது எனக் தெரிஞ்சு போச்சு
பார்ட்னர் கிட்ட தா ப்ரோ குத்தன் கார்த்தி குட்னு அது கப்பறோன்
ஒரு பத்து பேர் கத்துன எப்டி அது மாரி கத்துனாங்க ப்ரோ
தப் தப்பாலா எது கேக்கலல உங்களுக்கு கரெக்டா தான கேட்டுச்சு
ப்ரோ அவ தனியா கூட்னு போய் வேனா பேசுங்க ப்ரோ அவ கொஞ்சோ கும்பளா இருந்தாலே எதனா ஆயிடு ப்ரோ அவனுக்கு
ஓஹோ மைனஸ்ல போயினுகிதா ப்ரோ அப்ப கன் அம்மே
கன்பாம் ரிஜெக்ட் ப்ரோ இந்த கால் ஒருபா வராது ஒரு சான்ஸ் தா இப்ப வேஸ்ட்டு நம்மளு அவனுக்கு அவ குத்தா அவ வந்து எந்த நேரத் துல நம்மல யூஸ் பண்ணிட் நம் எவ உங்கிட்ட குத்தானு பாத்தியா அவனு கொஞ்ச மூள கொஞ்சோ கொறஞ்சுச்சுனா குட்ச்சாவே கொறையு கொடையு ப்ரோ டிங்சே பண்ணலே
ப்ரோ ஒரு ஆ
மூளைக்கு தண்ணி அட்ச ப்ரோ மூள மூளைக்கு தண்ணி ஏறிடு
ஒருவா கூட வராதுன இப்டி
ப்ரோ இப்ப நா வந்து எப்படியோ பேஸ்ட்டு பத்து நிமிஷந்தானே ப்ரோ கொஞ்ச எதனா பேசு ப்ரோ
இன்னு பாட்னர்வ்வு பால்நண்டு பத்தி சொல்லு ப்ரோ எதனா
பாண்டவர் பத்தியேவா பாண்னர பத்தி என்னோட உங்க நல்லா தெரியு ன்ன சொல்லா
ப்ரோ நா வந்து டே அவ அவனபத்தி கொஞ்ச யோஸ்ச்சன்னா அப்புறோ இப்ப உடனே ரிஜெட் ஆயிடுவா அந்தளவுக் பேசிருவ நானு
ஓகோ ஓகோ திருப்பி போடவா
ப்ரோ அவனுக் வந்து தயவு செங்சு அவ கூப்ட்டா போகாதீங்க ப்ரோ எங்க அம்மா உங்கூட சேரக் கூடாது சொல்லிட்டாங்கன் சொல்லு ப்ரோ
ம் சரி ப்ரோ சாப்ட்டியா ப்ரோ
ப்ரோ ஸ்டாடிங்க்கே சொல்டுட்டு சொடுட்டு ப்ரோ
டேய் நாங்க என்ன சாப்ட்டேனு சொல்லே ப்ரோ நீ ஆ கேக்குதா
ப்ரோ டீவி பாக்குரியா என்ன ப்ரோ
ப்ரோ டிவி பாக்கலா இல்ல ப்ரோ இவங்க தா ப்ரோ டிவில பாக்குற மாரி பேசுனிக்கிறா
ப்ரோ ஒரு கல்ல எடுத்து அடி ப்ரோ மேல எவ மேல ஒரு கல்லு எடுத்து அடி ப்ரோ அவங்க அச்சு பாணுங்க
கரெட்டு லாஸ்ட்டு லாஸ்ட்டு எயிட் செகண்ட் ப்ரோ வைட் பண்ணு ப்ரோ
ப்ரோ இது மேல பொறும பொறும அதனா நானே கட் பண்றுவ ப்ரோ டீசென்டா
அவல்தா ஆய்ச்சு ப்ரோ பாய் ப்ரோ
ப்ரோ வெயிட் பண்ணு ப்ரோ இன்னு ரெண்டு நிமிஷதா
ப்ரோ என்னாலலா தாங்க முடியாது அது வரைக்கு எனக்கு அர்ஜன்ட்டு
ப்ரோ அந்த ஸ்பாட்ல அப்டியே பேசினே வர ப்ரோ வேப்பமரத்தாண்ட வேப்பமரத்து கிட்ட வந்ட்ட ப்ரோ நீம்டீரி நீம்டீரி நெறுங்கிட்டே ப்ரோ
நூரு கால் எப்டியோ ரிஜெட் ப்ரோ